மாலை வணக்கம் டீ காஃபிலா குடிச்சிட்டிங்ளா
சகோதரி நீங்க பால் வாங்கிட்டிங்ளா
இல்ல சகோதிரி இன்ன மணி இன்ன ஆறு மணி ஆகலிலா சகோதிரி அதனால வந்ததுக் கப்ற அவர் வந்ததொனே பால் அடுப்புல வெச்ட்டு துணியெல்லா ட்ரெய்ன்ல போட்ருக்கன சர் டிரைன் ஆனதுக்கப்பற எடுத்து காய போடணு சகோதரி
செரிங்க சகோதரி செரிங்க சகோதரி தம்பி வந்துட்டானா
ஆ இன்னு வர்ல சகோதரி அவங்க ஏ டி எம் போயிருப்பாங்களாட்டுக்கு சகோதரி ஏட்டு இனிமேல்தா சகோதரி வருவாரு அவரு வேலைய முடிச்சுட்டு வருவாரு அவரு வந்து இப்ப நா பேசி முடிக்கிறதுக்கும் அவர் வரதுக்கும் கரெக்டா இருக்கு வந்ததுக்குப்புறம் அவர நம்ம தூங்க வச்சிட்டு நம்ம சப்பாத்தி போட்டுட்டு துணி எல்லாம் காய் போட்டு அம ம நீதி வேலையை பண்றதுக்கு டைம் கரெக்டா இருக்கும் சகோதரி இந்த கேம்ஸக்கு மட்டும் தான் சகோதரி ஏன் சகோதரி வேலயே ஓயமாட்டேக்குது ஒய் யாம அப்படி நீண்டுக்கிட்டே போகுது இந்த நமக்கு மட்டும் வேலையே ஓயாம அப்படி நீண்டுக்கிட்டே போகுது தொடர்கக்கதையா இருக்கு சகோதரி கடுப்பா இருக்கு சகோதரி
வரு சகோதரி
அனா சகோதரி இந்த அம்மாக்களோட இடத்துல இருந்து யோசிச்சு இப்பதான் சகோதரிக்கு எல்லாவே வந்து புரியத சகோதரி கண்டிப்பா என்ன சகோதரி பண்றது வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு வட்டங்கற மாரி சுத்தி சுத்
சுத்தி சுத்தி அடிக்கிது ஆமா சகோதரி உம் உம் என் பொண்ணல்லாம் சகோதரி ஒரு ஒரு வேலை செய்ய மாட்டா ஒரு எமர்ஜென்சிக்குங்க அத அங்கிட்ட எடுத்து வைப்பானா ஆஹா
சேரி ஆமா சகோதரி இப்ப இருக்க நீங்க இப்பயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி பழக்கி விட்டுருங்க இல்ல சகோரி இப்பயே நீங்க கொஞ்ச இல்ல சகோதரி இப்பே நீங்க கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் பழக்கி விட்டுருங்க சகோதரி அப்பா கொஞம் பெரியிள்ளையாகிட்டு அப்புற என்ன மெரி சொகுசா இருந்துருப்பால செய்யவே மாட்டே அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுவா
ஆமா சகோதரி எங்க ம்ம் நானும் சொல்லிட்டேதான் இருக்கேன் அப்பதக்க மட்டும் இல்ல இல்ல ஏன் செல்ல னா ஒரு பொண்ணா இருக்கவு ரொம்ப செல்லோ
ஓ ஆமா சகோதிரி நீ எந்த ஒரு பொண்ணு ஒரு பைய வச்
ச ரொம்ப ச ஆமா சகோதரி வேற என்ன பண்றது ஒரு ஆளா இருக்கற்னால நம்மலு செல்லம் கொடுக்க றம்மா அதயு அவுங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க
என்ன சகோதரி பண்றது வேற வலி இல்லாம நம்பலு சிரிப்பு நம்ம புள்ள தான பாவோ திட்
பா அவன ஆமா சகோதரி சேரி அவள்ட என்ன சொன்னோ சேரி சேரின்னு அப்டே விட்றது
ஆமா சகோதிரி ஆனா வந்து சில சமயோ வந்து கண்டிப்பும் இருக்கணு சகோரி மரியாதியு இருக் குணும்பாங்க ரெண்டுமே கலந்து குடுத்தா தா கொழந்தைகளோட பருவோ வந்து நல்லாருக்கு இப்ப வந்து சின்ன புள்ளைங்கர்னால தெரியா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல வந்து நம்ம கண்டிப் கூட இருக்கறதுத கொழந்தையோட வ குழந்தையோட எதிர்காலத்துக் ரொம்ப நல்லதுன்னே சொல்றாங்க ச
ஆமா சகோதரி அதெல்லா சிட்டவு இருக்கோ செல்லோ குடுக்கறதுலயு இருப்பா
கண்டிப்பா சகோரி ஆனா அப்டிதா சகோதரி இருக்கு ஏன் பைய இப்பயே வந்து இந்த சேட்ட பண்றது இன்னோ ஸ்கூல் போபோது என்னென்ன பண்ண போறேன்னு எனக்கு நெனச்சாலே எனக்கு இப்பவே தலையெல்லா சுத்துது சகோதரி ஆமா சகோரி இவ ரொம்ப அருந்த அருந்தவால இருக்கா ரி ஆனா நா வந்து ரொம்ப சமத்தா இருந்தேனு அம்மா சொல்லுவாங்க சகோ தரி நா வந்து என்ன பண்ணாலு அமைதியா இருப் பேனாமா ஏதாச்சு வந்து எனக்கு சாப்பாடு குடுத் டாலுமே சாப்டுட்டு கம்முனு பொட்டாடோ தொட்டில நா பாட்டு தூங்குவேனா எல்லா வேல அவுங்க வேல செய்ற வரைக்குமே நா அமைதியா தொந்துருவ் பண்ண மாட்டேன் சொன்னாங்க சகோதிரி ஆனா எங்க அண்ணன் தா ஆஹ் எங்க அண்ணே தா சகோதரி ரொம்ப குறும்பு பண்ணோன்னு சொல்லுவாங்க ஒருவேல தாய்மாமனோட குணோ இவனுக்கு இருக்குங்களோ என்னமோ தெரில ஏன் கணவர் வாழ என் கணவர் செரியான வால் சாரி சின்ன வயசுல அவர் பண்ண சாகசம்லா கம்மி சகோதரி அவர் பண்ண சாகசத்து போய் கல்வெட்டுல எழுதி வை மட்டு அந்த அளவுக் சாகசோ பண்ணி இருப்பாராட்டோங் சாகோதரி அதுல விட ஒரு ஹைலைட்டா இல்ல சகோதரி அதுல ஹைலைட்டான விஷயோ என்ன சகோதிரி என்ன கட கடைக்கி போய் வந்து ஐம்பது பைஸ் ஐம்பது பைசா கொண்டு பேய் செய் ஒருவா சாக்லேட் கேட்டாராமா ஒருவா சாக்லேட் வந்து கட காரவங்க வந்து இல்லடா நீ ஐம்பது பைசா தான்டா கொண்டு வந்த இன்னும் ஐம்பது பைசா கொண்டு ஒரு ரூபா வாங்கிட்டு வாடா நா வந்து உனக்கு குடுக்குறேன்னு சொன்னாங்களாமா அது வந்து தெரிஞ்சவங்கதான சாகோதரி அவுங்க ஊர்ல இருக்க கடதானமா இவே இவரு வந்துட்டு என்ன பண்றாரு உங்க அப் பாக்கிட்ட போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிருக்கரு கடக்காரு இவர் என்ன பண்ணி இருக்காரு இல்ல எனக் இப்பையே வேணு நீங்க குடுங்க இது வந்து ஒருவாருவா தா நீங்க நீங்க ஏமாத்துறீங்க குடுங்க தார் இவுரு இவுரு என்ன பண்ணிட்டு இவுரு அப்ப வந்து இவுர அ இப்ப வந்து ரெண்டாவது படிச்சிருப்பாரு ரெண்டாவுதோ மூணாவுதோ படிச்சிருப்பாரு நட்டுக்கு சகோதரி இவருஅந்தளவு விவரம் தெரியலையா க்கு குடுத்து குடுங்கன்றேன் கடைக்காரன் வந்து இல்ல தம்பி போயிட்டு வாங்க அப்பா வருது அப்புறம் நான் குடுக்குறேன்னு சொன்னாராம்மா இவ என்ன பண்ணிட்டான் கோவத்துல வந்து கோவத்துல சாக்க எடுத்து தூக்கிட்டு ஓடி போயிட்டாராமா அந்த கடையில் வந்து டப்பி வந்து தள்ளி விட்டு சாக்கோடு எடுத்து ஓடி போயிட்டாராம்மா கோதிரி அது நிறைய அப்பேயே சரியான ஆனா வந்து இவர் வந்துட்டு இந்த நடக்கிற வயசு பசங்க வந்து ஸ்கூல் போனாங்க ரி நீ மூணாவது நான் நாலாவது அந்த மாதிரி ஒன்னாவது படிக்கும் போது அந்த மாதிரி வயசு தான் ச ஓரளவு ரொம்ப குறும்பு பண்ணாராமா ஆனா இந்த அளவுக்கு இப்படி இவன் ஏஜ்ல வந்து ரொம்ப குறும்பு பண்ணா ஓரளவுக்கு அமைதியா தான் இருப அதுக்கப்புறம் தான் ரொம்ப சேட்டே பண்ணுனதே என் பையன் வந்துட்டு இப்ப இப்பவே இப்படி இருக்கான் எங்க அண்ணன் வந்துட்டு இப்படித்தான் இருந்தானாமா ஆமா அதனாலதான் வந்து இந்த அளவுக்கு ஆஹ் அதனாலதான் இந்த அளவுக்கு பண்றாங்கன்னு சொல்லி எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க சகோதரி உங் அந்த மாதிரியே இருக்காண்டி அவ அப்படி தாண்டி சேட்ட பண்ணுவா
இல்ல சகோதரி அதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு தாய் மாமா மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க
கண்டிப்பா நான் நெனச்சேன் சகோதரியே ஒரு வேலைய அவ மாதிரிதான் இருப்பான் போல நம்ல வந்து டார்ச்சர் பண்ணாம உடமாட்டான் போல இருக்கு ஆனா சகோதரி அவனை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கான் சும்மா இருப்பான் ஆனா சின்ன வயசுல வந்து பந்தாவே தெரியலே சகோதரி என்னெ வந்து என்னெ என்ன தெரியுமா என்னை வந்து ரொம்ப வந்து என்னை சின்ன வயசுல அடிப்பானாமா நான் குழந்தையா இருக்கும்போதுதெல்லாம் வந்துட்டு என்னை வந்து வா பாப்பா விளையாடலான்னு கொண்டு போய் சகோதரி என் தலையில வந்து மண்ணு இருக்குற சகோதரி மண்ணெல்லாம் அள்ளி போட்டுருவானாமா அப்பறம் எங்க அம்மா வந்து என்கிட்ட அப்பறமேட்டுக்கு விளையான்டு அவ அவனோட டிரெஸ் கையில நீட்டா இருக்கும் ஏ என் ஒடம்பெல்லாம் வந்து மண்ணா இருக்கும் நான் மண்ணுல உருண்டு பெறண்ட மாதிரி இருக்குமாமா அப்புறம் அம்மா சொல்லுவாங்களா சரி இந்த பையன் தான் பண்ணிருப்பான் அப்படியே தலையெல்லாம் மண்ணா இருக்கும் நான் மட்டும் கம்முனு உட்கார்ந்திருப்பேனா தலைய காமிச்சிட்டு இருப்பனா போட சொல்லி ஏமா ஆ எங்க அம்மாவ அதுக்கப்றோ சகோதரி யாராச்சு எனக்கு ஏதாவது ஒருத்தவங்க குடுத்தாங்கனா வச்சுகோ சகோதரி எங்க அண்ண அவ வந்து அ அண்ணன வந்து நா அண்ணானு சொல்லாம தம்பின்னுதா சொல்லுவணாமா எ தம்பிக்கு குடுங்க எ தம்பிக்கு குடுங்கனு சொல்லி நா சொல்லுவனா சகோதரி நானு அப்பறோ என்ன பண்ணுவாங்க எல்லாருமே சிரிப்பாங்களாமா பரவால்ல இந்த பொண்ணு வந்து தம்பிக்கு குடுன்னு சொல்லி இவ்வளவு வந்து பாசமா இரு க்குது அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்களா சகோதரி அதுக்கப்பற வந்துட்டு இந்த பிளேடு இருக்குல்ல சகோதரி நா தூங்கிட்டு இருப்பனாமா எ என்ன பண்ணிட்டா எங்க அண்ணா வந்து பிளேட வச்சு கன்னதுலே கீறல் போட்டானாமா
அய்யையோ, அ
அப்றோ கொஞ்சோ லைட்டா வந் து இவ மட்டு ரொம்ப அழுத்தி போட்டுருந்தா கொஞ்சோ சதை இதாயிருக்கு லேசா போடவு அந்த கீறல் மாரி இருந்துருக்கு லைட்டா வந்து ரத் வந்துச்சுங்கலாமா அப்பற ஒடனே கூட்டிட்டுப் போய் ஹாஸ்பிடல் எல்லாம் போட்டு மருந்தெல்லாம் ஓரளவுக்கு கொடுக்கவும் சரியாலே பரவால்லாங்க சகோதரி அந்த அளவுக்கு வந்துட்டு இ ரொம்ப வந்துட்டு ரொம்ப வாய் பண்ணுவா ரொம்ப சேட்ட பண்ணுவாடா ஏனா வந்துட்டு ஒரு சில கொழந்தைங்க பாத்திங்கனா நமக்கு அடுத்தது ஒரு கொழந்த பெறந்துச்சுனா அந்த கொழந்தைங்கள வந்து நமக் கு போட்டின் சொல்லி நெனப்பாங்கல அப்பிடி நெனைச்சனோ என்னமோ தெர்ல சகோதிரி ஆனா அந்தளவுக்கு எனக்கு வந்து வால் பண்ணி இந்த மார்லா டார்ச்சர்லா பண்ணா ஆமா
எத்தன வருசந்தோழி உங்க ரெண்டு பேத்துக்கு டிஃபரெண்ட்டு
எனக்கு எங்க அண்ணனுக்கு வந்து சகோதிரி ரெண்டு ரெண்டே முக்கா வருஷ டிஃப்ரெண்ட் சகோதிரி
ரெண்டே முக்கால் வருஷமா சேரி சேர் அப்புடி இருந்துமா அவுரு இவ்ளோ சேட்ட பண்ணாரு
ஆம சகோதிரி அப்டிதா பண்ணிட்ருந்தா அப்றோ என்ன சகோதிரி பண்றது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சகோதிரி அந்த அளவுக்கு இருக்க மாட்டா ஆனா வந்துடு கொஞ்சோ வளந்ததுக்கு அப்றோ எல்லாருமே சொல்றாங்க நான்தா வந்து ஆம்பள பைய மாரி பேசுறது வெளிய கேக்குது ஒங்க அண்ணே வந்து பொம்பள மாறி இருக்குறது தெரில இருக்
ஆமா சகோதிரி இப்ப மோஸ்லி பசங்க வந்து வளந்ததுக்கு அப்றோ சைலன்டாய்ற்றாங்க
அவுங்கல்லா வந்து சைலண்ட் கில்லர் சகோதிரி நம்ப கூடாது அவுங்க நம்ம வந்து வாய் பேசி வாய் பேசி நம்ம வந்து வாயாடின் சொல்லிறாங்க அவுங்கல்லா பேசாமயேருந்து நம்ப சைலண்ட் கில்லரா மாறிட்றாங்க
ம் அண்ணனுக்கு திருமணோ ஆயிட்ச்சாங் ஒங்க அண்ணன்
ஆ அவுருக்கு திருமணமாகி இப்ப அவங்க ஒய்ஃப் வந்து கன்சிவா இருக்காங்க சகோதிரி அவுரும் வந்து காதல் திருமணம் தா சகோதிரி இப்பதா பண்ணாரு அவரு வந்து அந்த பொண்ணு வ வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதா சகோதிரி என்னோட ஃபிரண்டுதா ஆ அ
செரி செரி உங்க பிரெண்டா
ஆ ஆமா சகோதிரி ஃபிரெண்டுன்னா என்னோட ஃபிரெண்டில்ல சகோதிரி அண்ணா கூட படிச்ச பொண்ணோட ஃபிரெண்டோட ஃபிரெண்டு சகோதிரி
ஓ செரி எத வரி ஆ சேரி சேரி
ஏ சகோதரி தூக்க வருதுங்ளா உங்களுக் இப் வே
இல்ல சகோதரி
தூங்குவ நம்பளால நா நீங்களே நெனச்சீங்க இந்த டைமுக்கு உங்களால தூங்க முடியாது பாருங்க வேல உங்களுக்கு ஜெட் வேகத்தில் நைட்டு சமைக்கிறதுக் இருக்கு
ஆமா சகோதரி அத கூட ஹோமோ சொல்லி குடுக்குறவே ஆரம்பிச்சு
ஓ நீங்க எவ்ளோ நேர எவ்ளோ நேர சகோதரி ஹோம் ஒர்க் சொல்லி குடுப்பீங்க பாப் பாக்கு நீீங்க
அந்த மூண் டூ இல்ல நால் நால் மண் நேரோ ஆகு சகோதரி இப்போ ஆரம்மிச்சா ஒம்போது மணிக்கு தா ஹோம்வொர்க் முடியு
சரிங்க சகோதரி சரி விடுங்க பாத்துக்கல அப்புற ஆமா சில நேரம் சகோதரி ஹோம் ஒர்க் கொடுக்குறது நமக்கு கொஞ்ச நேரம் பரவாயில்ல புள்ளை இதனால அமைதியாக வந்திருக்கு நினைப்போம் ஆனா ஒரு சில நேரம் அவங்க எழுத ஒரு சில நேரத்துல அவங்க எழுத இதுக்கு வந்து கஷ்டம் கஷ்டமா இருக்கு சகோதரி பாவம் நம்ம புள்ள கை வலி வலிக்க எழுதுதே அப்படின்னு
ஆ ஆமாங்க இவ்வளவு நாளா நர்சரி ஸ்கூல்னால அவ்வளவா தெரியல ஹோம் ஒர்க்கு கம்மியா இருக்கும் ஓரளவுக்கு படிச்சரலாம் இது வந்து ஹையர் செகண்டரியா இருக்கவும் அவ அந்த ஸ்பீடுக்கு அவளால போக முடியல இங்க ரொம்ப வேக வேகமா எல்லாம் நடக்குங்க
சகோதரி போக ஆ வந்துட்டா சகோதரி இப்பதான் சகோதரி அவர் வந்தாரு
ஆமா சகோதரி அவரு அழுவார் சகோதரி நான் இன்னும் வீட வீட்டுக்கு வந்து தூக்கலீங்களா அதனால அவரு அழுவாரு அவரு தூக்க வேற வந்சு அவரு தூக்க வந்து தொட்டில வந்து போட்டுன்னு சகோதரி இல்லாட்டி தொட்டில போற வரைக்கு நம்மள விட மாட்டார் ஒரு வழி
ஆஹ் அப்படித்தா சகோதரி ஏ தம்பி பையனு தூக் தூக்க வந்துச்சுன்னா தொட்டியில போடணு இல்லைன்னா அழுது கத்திருவா
ஆமா சார் ஆனா பகல் டைம்ல சகோதரி தொட்டில தா படுக்கறேன்பா இப்ப நைட்டு நேரம்நா வந்து கீழ படுத்துப்பா சகோதரி நைட் வந்து தொட்டில போடல தொட்டில போடுற வரைக்கு நம்ம ஒரு வழி பண்ணிருவா
அப்டிதா அவனு தொட்டில போட்டாதா சகோதரி தூங்குவா இல்லனா எ ஒரு நாள் ஃபுல்லா இருந்தாலு தூங்கவே மாட்டா
ஆமா
ரொம்ப சல் ஆமாங்க சகோதரி நம்மளும் குழந்தையாவே மாற வே மார்ற மாரிருக்கு
நம்ம வந்து அந்த பருவத்தை வந்து முடிச்சுட்டோம்னு நெனைப்போ இப்ப நம்ம அந்த பருவத்துக்கு நம்ம திருப்பி
ஆமா சகோதரி திரும்பி வந்து ஒரு அது எப்படி சொல்றது பன்னெண்டு வயசு வர வரைக் நம்மளு கொழந்தையாவே இருக்கிற மாரி இருக்கு
இல்ல சகோதரி அவங்க வந்து அவங்களா வந்து அவங்க வேலையை செய்யற வரைக்குமே நமக்கு கொஞ்ச செரமந்தா
ஆமா சகோதரி உம் அப்படிய ரொம்ப சிரமந்தா
ஆமா சார் உங்க பாப்பா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காலா சகோதரி என்ன பண்ணிட்ருக்கா
ஆமா சார் தெரியல நா அந்த ரூம் லாக் பண்ணிருக்க ரூமை துறந்தாதானே தெரியு அவ டி வி பாக்கராலா ஹோம் வொர்க் பண்றாளான்னு தெரில
சேரி நீங்க இருக்கற நீங்க இருக்கு போது ஹோம் ஒர்க் பண்ற மாதிரி ப நீங்க இங்கிட்டு போனதுமே வந்து டி வி பாக்க ஆரம்பிச்சிருவா
ஆமா சகோதரி இல்ல படிக்க உக்காந்துட்டானா படிச்சிருவா
ஓ சரி சரிங்க சகோ
ம் அவ என்ன பண்றான் தெரியல
சேரிங் சகோதரி சேரிங் நமக்கான அழைப்பு முடிஞ்சு விடுது வேறொரு கால் நம்ம தொடர்பு கொள்ளலா சகோதரி ந நன்றிங் சகோதிரி எவ்வளொ